வணக்கோ
வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கங்க நீங் நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே நா என்ன பண்ணி என்ன பண்ணிட்டுருக்கீங்க
சும்மாதாங்க இருக்கே
சும்மாவா அப்ப எந்த வேல்யு இல்லியா
வேல இப்பதாங்க முடிச்ச
ஓஹோ செரி செரிங்க செரிங்க ஆ நீங்க லீவ் டைம்ல எல்லா என்னா பண்வீங்க எங்கன்னா வெளிய பிக்னிக்கு அது இதுன் எங்கனா போயிட்டு வருவீங்களா
ஆமாங்க கண்டிப்பா பசங்களோட விருப்பத்துக்கு எங்கேயாவது வெளியில கண்டிப்பா போணுங்க
எங்க போயிட்டு வந்துருக்கீங்க எதாவது போயிட்டு வந்தது எதாவது எங்ககுட ஷேர் பண்ண முடியுமா
கண்டிப்பாங்க ஆ இது பாண்டிச்சேரி போடோங்க இந்த ஹாலிடே இந்த லீவ்ல
ம்
இந்த லீப்பில் பாண்டிச்சேரி போயி்ட்டு பசங்கள ரெண் நாள் இருந்துட்டு வந்தோங்க
ங்க எங்கெல்லா போனீங்க அந்த எடத்ல பாண்டிச்சேரியில
ராக் பீச்சு ஆரோவில்
ம்
அ அந்த சண்டே மார்க்கெட் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு
ம்
ஆ வந்தாச்சுங்க
அப்டிங்களா யாரு கூட போனீங்க
யா அ வீட்ல தாங்க ஹஸ்பண்ட் பசங்க
ஓஹோ சேரி சேரி நாங்க வந்துட்டு நாங்க இப்போ லீவ்வுல போன வாரோ போயிந்தங்க
சொல்லுங்க ஏ
போன போன வாரந்தா பாண்டிச்சேரிக்கு ரெண் நாள் போயிருந்தோ
நீங்களு பாண்டிச்சேரிங்களா ஆ ஆ
அதாவது ஃபேமிலியோடு போயிந்தோ ஃபேமிலியோடு போம்போது சேம் அதே மார்தா ராக் பீச்சு அந்த பிரெஞ்சு கால்னி அந்த எட்த்துலல்லா போயிட் டு அப்புறம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்ன்னு ஒரு எட இருக்குதுங்க
மாங்க்ரோவ் பாரஸ்ட் எங்கங்க பிச்சாவரம்
அதாவது ஆ பேர் தெரியாதுங்க பட் அங்கேந்து அந்த எட்த்துக்கு போணுன்னா ஒரு போட்டு போட்ல போ கூட்டிட்டு போவாங்
கேள்விப்பட்டிருக்கேங்க ஆனா நா போல ஆனா கேள்விப்பட்டிருக்கேங்க ம் கேள்விப்பட்டிருக்கே
நாங்க ஒரு முற ஸ்கூலுக் போம் ஸ்கூல்ட்டு போ போதும் போய் பாத்தோங்க அங்க டைமிங் இருக்காது மூன் மண் நேரோ ஆவு லேட் ஆவுன் சொன்னதுனால நாங்க ரிட்டர்ன் வந்துட்டோங்க
அப்படிங்களா
ஆமாங்க அதுக் போம் முடியாதுன்னாங்க ஒரு ஆளுக் ஆற்நூறுூபா நானூற்ரூபா் அப்பப்போ ஒரு ஒரு இது ஏத்த மாரி கேப்பாங்க அது ஒரு சிலர் போறு ஒரு த சும்மா ஒக்கான் இருக்கணு டீச்சர்ஸ் எல்லா போனதுனால அந்த டைம்ல போம் முடியலிங்க அதுக்கப்புறம் நாங்க பேமிலியோட போம்போது எல்லாருமே சேந்து போனோங்க ஒரு போட் அப்படியே ஃபுல்லா வெச்சுட்டு அந்த போட் வீட்ல கூட்டிட் போய் காமிப்பாங்க அந்த ஒரு சுத்தியு ஒரு ம ம வங்க மாரியே இருக்கு அதுக்குள்ளியே அத ஆத்துல அதாவது கடல்ல இருந்து பிரிஞ்சு வர எடமா ஆறு ஆறு ஆறும்
ஆறு மாரி ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ
ஆறு கடலு ஒன்னா சேற்ற எடத்துக்கு கூட்டிட்டு போய் நடுல காமிச்சாங்க அப்புற அந்த போட்ல போம்போது போட்ட ஆட்டுவாங்க அப்படியே கீழ வில்ற மாரி அந்த பக்க இந்த பக்கம் ஆ அது மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம் வைச்சாங்க அப்பற நடுவுல ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போய் இறக்குனாங்க அந்த கடலுக்குள்ளயே
கடலுக்குள்ளியேங்களா ஆ
கடலுக்குள்ளன்னா அ ஆத்துல ஆறுதா நாங்க போறது போம்போது அதுலயே ஒரு மலை மாதிரி சைடுல இருக்கும் அந்த மலையில இறக்கி விட்டுருவாங்க அங்க மேல போனா இப்போ ஒரு தரிஷா இவந்தெல்லா ஒரு பட நடிச்சிருப்பாங்க அந்த பழங்காலத்து படமாதிரி அது பேரு பொன்னியின் செல்வன்
ஆமாங்க
அந்த படத்துல ஒரு செங்கல்ல கட்டி வச்சு ஒரு பால்டஞ்ச ஒரு இதுல அவனை கட்டி வச்சிருப்பாங்க ஒரு இட அந்த ஷூட்டிங் அதுலதா எடுத்தாங்களா
லங்க சரிய ஞாபகத்துக்கு வர்ல
அந்த ஷூட்டிங் வந்துட்டு அதுல எடுப்பாங்க எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த எடுத்து கூட்டிட்டு போய்விட்டு
ஓ ஓ சேரி சேரி சரிங்க அப்போ அதெல்லா வந்து இங்கேயே எடுடுத்ததா இலங்கில இருக்கிற மாதிரி ஏதோ கட்டி வச்ச மாதிரி இது பண்ற பண்ணியிருக்காங்களே அந்த இடங்கள்ள
ஆ ஆமாங்க ஆமாங்க
அது இங்க பாண்டிச்சேரியில எடுத்ததுங்களா அப்டிங்களா
ஆஹ் அது அந்த இட கூட்டிட்டு போய் ங்க அதுல ஒரு கால் ம நேர டைம் தராங்க அதுக்குள்ள போயிட்டு நாங்க பார்த்தட்டு திருப்பிய வந்து போட்ல ஏரிக்கணுங்க அது ஏறன பின்னாடி ஒரு அஞ்சு இட அப்டி காமி ப்பாங்க நாங்க போனப்போ ஒரு மூணு இட மட்டும் காமிச்சாங்க இன்னொரு இடத்துல வந்துட்டு ஆ அலோடு இல்ல அப்டின்னு சொல்லிட்டாங்க
சேரிங்க சேரிங்க ஏதோ நம்ம மெரினா பீச் இ மாதிரி கூட இந்த மாதிரி நடுவில் கடலுக்கு நடுவில்ல ஏதோ இப்போ வந்து பண்ணியிருக்கிறதா சொன்னாங்கங்க
ம்
எங்களுக்கு டைம் இல்லாததுனால நாங்க போல அங்க நம்ம மெரினா பீச்சுன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியிலே ஒரு இட இருக்குதுங்களா இந்த மாதிரி கடலுக்கு நடுவுல இருக்கிற மாதிரியான இட தா அது ஈவி்னிங் டைம்ல போனீங்கன்னா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஹ ட்ரை பண்ணுங்க அங்கயு இந்த மாதிரிதா ஒருத்தங்களுக்கு இவ்ளோ அமௌண்ட்டன்னு சொல்லிட்டு கலக்ட் பண்றாங்க நீங்க வேணும்னா போய் பாருங்க அப்டின்னு சொன்னாங்க போலாம்னு நினைச்சுன்னு இருக்கும்போது போக முடிலங்க
அங்கதாங்க இருக்குங்க இந்த போட்டிங்க பக்கத்துலயே
அப்டியா தா இருக்கும்னு நெனைக்கிற இப்ப நீங்க சொல்லு போதுதா அது நா நெனைக்கிற அந்த மாங்கரோ ஃபாரஸ் தா சொல்லும் போதுதா அது வந்து அது பக்கத்திலேயே இருக்குமோ அப்டின்னு சொல்லிட்டு நெனைக்கிறங்க
ஆமாங்க அது பக்கத்துல தா இருக்கு அ அந்த பீச் அண்டயு போனங்க அங்கயு பாத்துட்டு
அ அ அ
அ வந்தோங்க நல்லா இருந்து பாக்கறதுக்கு அதாவது மெரினால அந்த இடத்துல கொஞ்ச கூட்ட அதிகமா இருக்குங்க நம்ம நார்மலா போன பீச்ச விட அங்க கொஞ்ச கூட்ட அதிகமா இருக்கு
பரவாயில்லங்க கூட்ட அதிகமா இருக்கிற இடத்துக்கு போனதா நமக்கு ஒரு பாக்கற ஒரு விருப்ப இருக்கும்
ஆமா அது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டே இருக்க போம்போது ஃபிரெண்டஸ்ங்கல்லாம் சேந்து கேரளா டூர் போலாம் அப்படின்ட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ட்டாங்க வந்து காலைல ஆமாங்க நாலு மணிக்கு வீட்டுக்கு வந்தோங்க வந்த உடனே அன்னிக்கே பத்து மணிக்கே விடிய காலைலயில கிளம்பணும்னுட்டாங்க அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்களால உடனே எல்லாம் ரெடி ஆக முடியாது
நெறைய ஃப்ரெண்ட்ஸ்ங்களா
இல்லீங்க ஒரு இருக்கறாங்க ஒரு அஞ்சாறு பேரு இருக்காங்க ஆனா நாங்க ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் மட்டும் ஃபேமிலியா போணுங்க
செரி செரி ஃப்ரெண்ட்ஸ் நெறைய இருந்தா ஜாலியாதாங்க இருக்கும்
ஆமாங்க அந்த நாலு ஃபேமிலியும் போம்போது அ ஒரு நாலு மணிக்கு தாங்க கெளம்பணோம் ஏன்னா அவ்ளோ சீக்கிரம் டக்குன்னு எங்களுக்கு டயர்டா இருந்தது அங்க போயிட்டு வந்தது அப்புறம் ஒரு நாலு மணிக்கு கெளம்பி நேரா மாதேஸ்வர மலைக்கு போனே
மாதேஸ்வரன் மலை அ சொல்லுங்க மேட்டூர் பக்கத்துலங்க
ஆமாங்க ஆனா நல்லாருந்துச்சு போற வழி எல்லாம் காடு யானைங்க
ஆமாங்க நானும் போயிருக்கேங்க தெரியும் தெரியும் போயிருக்கேன்
அங்க போயிட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணோங்க அங்க போயிட்டு ஒரு நாள் தங்கி ஆமா அப்போ விடல்லைன்னா மேல ரூம் எடுத்து கௌர்மெண்ட்
அதுதாங்க கோவில் அ கௌவர்மெண்ட் கோட்ரஸ் தாங்க அ கௌவர்மெண்ட்து மட்டும் தாங்க இருக்கு பிரைவேட் ரெசார்ட் எதுவுமே இல்ல ஆமாங்க அ அங்க பிரைவேட் எதுவுமே இல்ல ம் அது கௌ கர்நாடக கவுர்மெண்ட்டுதுங்க
ஆமாங்க
ம் அது அங்க பெருசா அது ஒண்ணுதான் இருக்கு ம்
கூட்டிட்டு போய் அங்க ஒரு நாள் தங்கனோங்க அத தங்கிட்டு நாங்களே சமச்சி சி சாப்ட்டு எல்லாமே எடுத்துட்டு போயிட்டிருந்தோம்
செரி செரிங்க அது பிரச்சன இல்லாததுங்க ஹோட்டல் சாப்பாடு செட் ஆகாம இருக்குறதுக்கு அது பரவால்ல
சி சாப்புட்டு அப்புறம் வயநாடு போனோம் கூடலூர் வயநாடு அ அங்கயே எங்களுக்கு ரெண்டு நாள் டைம் இதாயிடுச்சுங்க அங்கயும் போய் ரூம் போட்டு ரெண்டு நாள் ஸ்டே பண்ட்டோம்
செரி செரிங்க
அங்கதான் இந்த கண்ணாடி பிரிட்ஜு
ம் ம்
அப்புறம் தீம் பார்க்கு அந்த மாதிரி ஒரு ரெண்டு நாள் சுத்தணுங்க
செரி செரிங்க செரிங்க ஜாலியா என்ஜாய் பண்ணியிருக்கீங்க
ஆமாங்க சுத்தி பாத்துட்டு ரிட்டன் வந்துட்டோங்க அவ்ளோதங்க எங்க டூர் முஞ்சுது ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு
ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இப்ப இந்த டூர் பெரிய டூர் இல்லங்க
ஆமாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாளைக்கு மேல ஆயிடுச்சுங்க மூணு நாளு மாங்க ஒரு ரெண்டு நாள்ங்கா கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஃபுல்லா சுத்தினுதாங்க இருந்தோம்
பிரச்சன இல்ல பிரச்சன இல்ல உடுங்க நல்லா ஜாலியா லீவ்லயே பாத்துக்கிட்டாதாங்க
ஆமாங்க நடுவுல வேற எங்கயும் போறது இல்லைங்க நம்மளுக்கு இங்க ஏலகிரி மலை கிட்டன்றதுனால
ம் ம்
அங்க மட்டும் சும்மா அப்ப அப்ப போயிட்டு வருவோம் மத்தப்படியெல்லா வெளிய லா ரொம்ப லாங்கால்லா எங்கயு போறதுல்ல
லாங்கலா எங்கயு போறதுல நல்லதுங்க நல்லதுங்க
ம் ம் அப்றங்க
சொல்லுங்க சாப்ட்டீங்ளா
ஆ முடிஞ்சிச்சிங்க நீங்க சாப்பாட்ல வேற எதுங்க நல்லா செய்வீங்க
என்னங்க வேணு உங்களுக்கு
நீங்க என்ன நல்லா செய்வீங்கன்னு சொல்லுங்க
தெரிலீங்ளே எங்க வீட்ல இருக்கிறவங்கள கேட்டா தானே தெரியு நானே எனக்கு தெரிஞ்சி நா சொல்ல முடியாதே
வெஜ்ஜா நான்வெஜ்ஜா
வெஜ்ஜு சமைப்போங்க நான்வெஜ்ஜு சமைப்போங்க
அப்டியா அதுல ஆ வெஜ்ஜு நல்லா சமைப்பீங்ளா நான்வெஜ் நல்லா சமைப்பீங்ளா கேக்கற
வெஜ்ஜு தாங்க நான்வெஜ் அவ்ளோவா வர ல்லஆ ஏதோ ஒரு சின்ன சின்ன சொதப்பல்ங்க அப்டி ஆயிடுது நீங்கங்க
நானு வெஜ்ஜு நல்லாவே வராதுங்க
நான்வெஜ் நல்லா சமைப்பீங்ளா
நல்லால்லா இல்ல ஒரு ரெண்டு மூணு ஐட்டோ மட்டு செய்வ அது நல்லா செஞ்சிடுவங்க அவ்ளோதா நெறைய ஐட்டோல்லா சொல்ல முடியாதுங்க
அதுதா அதுதா அதுதா
அதாவது சும்மா சொன்னா சொல்ல போனா ஒரு சிக்கன் பிரியாணி செய்வே மட்டன் பிரியாணி செய்வே
அ
அப்றோ ஹைட்ராபாத்தி பிரியாணி செய்வே
அப்டிங்ளா ஐட்ராபாத்தி பிரியாணியா எப்டிங்க செய்யறது
நானு உங்களுக்கு அடுத்தக் கால்ல சொல்லி குடுக்குறங்க ஹைட்ராபாத்தி பிரியாணி எப்டி செய்யறதுன்னு செரிங்ளா அப்றோ தேங்கா பால் சாதோ செய்வங்க எங்க வீட்ல எல்லாருக்கு அது ரொம்ப புடிக்குங்க
தேங்கா பால் சாதோ அது கூட தெரியாதுங்க எனக்கு ரெசிப்பி சொல்லுங்க நானோ ட்ரை பண்ற
தேங்கா பால் சாதோ செஞ்சு சாப்ட்டது இல்லைங்ளா
இல்லங்க
ஏங்க எங்க ஊர்லல்லா ரொம்ப ஃபேமஸ்சுங்க எங்க ஊர் பக்கோ எல்லா திருவிழாக் கு பண்டிக்கு எல்லாமே அதுதாங்க செய்வாங்க இப்ப நான்வெஜ் செய்வோ இல்லையா ஆடு வெட் டும் போது பண்டிக டைம்ல அப்போ தேங்கா பால் சாதோ தா செஞ்சிட்டு அதுக்கு மட்டன் கொழம்பு மட்டன் கிரேவி அதாவது என்னது வ வருவலு
ம் ம்
அதெல்லா செய்வாங்க எல்லா பங்க்ஷன்லயுமே அதுதாங்க எங்க ஊர்ல
அப்டிங்ளா செரி சொல்லுங்க அடுத்த டைம் எனக்கு ரெசிபி சொல்லுங்க ஹைட்ராபாத்தி பிரியாணியு இதுவோ செரிங்க செரிங்க
அப்றோ வேற என்ன செய்வேன்னா சும்மா சிக்கன் ஃப்ரை மட்டன் ஃப்ரை பெப்பர் ஃப்ரை ஒரு கொழம்புங்க எனக்கு நான்வெஜ்ல தெரிஞ்சது இவ்ளோ மட்டுந்தாங்க
சேரிங்க அடுத்த கால்ல பேசலாங்ளா
என்னங் இருங்க ஒரு நிம்ஷோ ஆ செரிங்க ரொம்ப நன் றிங்க என்னோட கால்ல எடுத்ததுக்கு மீண்டு அடுத்த கால்ல சந்திக்கலாங்க
ஓகேங்க ஓகேங்க நன்றிங்க